ஹலோ
ஹலோ ஆ கேக்குது கேக்குது அப்டியே ஆ கனெக்சன் கட் ஆயிடுச்சு போலருக்கு என்னாச்சுன்னு தெரியல
அதுதா தோழி என்னன்னு தெரியில செரி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்க நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லாருக்க தோழி அப்புறம் உங்க ஊர்ல ஏதாச்சி திருவிழாலா என்னது
காதே
என்னது ஹலோ
என்னனு தெர்ல
என்னாது தோழி என்னாது ஹலோ உங்க வாய்ஸ் பிரேக்க ஆயி பிரேக் ஆயி கேக்குது எனக்கு வாய்ஸ் கிளியரா கேக்கல இப்ப பேசுங்க
ம் கேக் கேக்குதா
கேக்குது சிஸ்
ஆ இத் இத ஆப்ல ஏதோ பிரச்சனையா இல்ல என்னன்னு தெரியில
ம்
பேக்ரவுண்ட்ல வந்து த்ரீ பாயிண்ட்டு ஃபை சம்திங் ஏதோ டைமர் காமிக்குது அப்றோ இன்னொரு பிளேஸ்ல வந்து வேற டைமர் காமிக்குது ஒருவேள இது ரெண்டு ஆட் ஆகி வருமோ என்னவோ தெரியல
இல்ல எனக்கு வந்து ஒன் ஈஸ்ட்டு தே தேர்ட்டின் தா காமிக்குது அதாவது நம்ப எத்தன நிமிஷ பேசுறோன்றது க என்ன செகண்ட்ஸ் ஓடிட் டேருக்கு ஒரு நிமிஷோ பேசிருக்கோ டொன்ட்டி ஒன்ஸ் செகேன்ஸ்
ஆனா அந்த மெயின் அந்த கிரீன்ஸ் கலர் ஸ்க்ரீன்ருக் க்குலம் கிரீன் கலர் ஸ்கிரீன் அதுல வந்து மூணு புள்ளி அஞ்சு சைபர் காமிக்குது
தெரில சிஸ்
அது உ நீங்க பாத்தீங்களா அந்த கிரீன் கலர்ஸ் ஸ்கீனுஸ் ஸ்கிரீனு
ஸ்கிரீன் கலர் ஸ்கீன் தா உங்க ஃபேரு கீழ அந்த செகன்ட்ஸ் ஓடிட் ட்ருக்கு டைமிங் டைமர் ஓடிட்ருக்கு அப்ப எதும் காமிக்குலயே ம் சேரி நாம நாம்ப டாப்பிக்குள்ளார போயிலா நம்போ வந்து திருவிழாவ பத்
கே ஒகே நம்ம ஆன்லைன் நம்ம ஆன்லைன் ஒர்க் பத்திதானே பேசிட்ருந்தோ
அது வேறக்கால் இது சேர் எது வேணா பேசுலா சிஸ் நீங்க பேசுங்க இல்ல நா பேஸ்
ஆ மார்ச்சில்ல வந்து ஃபார்ட்டி டாலர் போட்ருக்கேன் சொன்னீங்
ஆமா சிஸ் பாதி டாலர் தா போட்ருக்கே ஆனா வந் து நம்ம பிஃட்டி டாலர் வந்தா தானே எடுக்க முடியு
ஆமா ஆமா நீங்க டெய்லியு அந்த டூ டாலர்ஸ் பேசிட்டீங்க போல உங்கத் தங்கச்சிக்கிட்ட அனால சீக்கிரோ சேந்தருச்சு போல இருக்கு
இல்ல சிஸ் நா கிட்ட தட்ட ஒரு மாசமா அது இருக்குது
ஓ நீங்கதா எயிட்டி டாலர்ஸ் லாஸ் ஆனதுக்கப்பறோ திரும்பவு போட்ருக்கீங்கல்ல பரவால தான
இல்லையே அதுக்கப்றோ நா போடல சிஸ் எயிட்டி டாலர்ரா லாஸ் ஆனதுக்கப்றோ நா ஒரு டாலர் கூட போல்ல அதுக்கப்பறோ போட் போட்டுதா நன் ஃபார்ட்டி டாலர்ரு அதுவு வித்ரா பண்ண முடியாம இருகுது என்ன பண்றதுன் தெர்ல இன்னு ஒரு பத்து டாலர் போட்டுதா ஐம்பது டா அல்லது அந்த இதுல விட்றா போட முடியுதான் செக் பண்ணணு ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர்
கேக்குதா
ஆ கேக்குது நடுல உங்க வாய்ஸ் கேக்
அதா எடையில என்ன ஆகுதுன்னே தெர்ல ஆனா நா பேசுறது நீங்க பேசுறது கேக்குது நானு ஹலோ ஹோலன் சொல்லிட்டே இருக்கறே சேர் சேர் இனி போட்டாதா தெரியு உங்களுக்கு
நாஸ் போட்டதா நல்லது
ஓகே ஓகே நானு அதுலயே ஒழுங்க ஒர்க் பண்ணாம அப்டியே கம்மியாத்தா இருக்குது
அ டீப்லியு ஒண்ணுமே ஆ டீப்லியு ஒண்ணு வர்ல போல
ஆமா டிப்ல வந்து அது அப்ரூவே ஆகமாட்டிக்குது
எனக்கு அப்ரூவ்டுன் காமிக்கிது ப்ராஜெக்ட் உள்ளார போனனா வெள்ல வந் ந்துருது பேக் டூ ப்ராஜெக்ட்ன்னு வருது
ப்ராஜெக்ட்‌ அப்ப இன்னு வரல போல அதுல
என்னாப்பா அதுதா இருக்கு எந்தப்
ம் உங்களுக்காவது அப்ரூவ் ஆயிருக்கு எனக்கு பெண்டிங்ல தா நிக்குது பல காலமா ம் ம்
நல்லா நடக்குதுங்க
ம்
ஆமா அவ்ளோதா பண்ணலான்னு பாத்தே பண்ணணு கடுப்பா இருகுது மார்ச்சு முடிக்கணு இது ஏன்னா ஒரு ம் இனி எவ்ளோ நான் எனக்கு இது பைவ் டேஸ் ஆயிடுச்சு நா மண்டே ஸ்டார்ட் பண்ணே இன்னு ஒரு டூ டேஸ் க்குள்ள முஞ்சுருன்னு நெனைக்கிறே இது அதுக்குள்ளன் நானு நா இது வரைக்கு டோட்டலாவவே ஒரு பத்து கால் தா கம்ப்ளீட் பண்ணிருக்கு அ ஒரு பத்து பன்னெண்டு காலு இதுலதா
ம்
மொத்தோ ஒரு முப்பது கால் பண்ணனும்ல அவ்ளோ சிஸ் அத முடிச்சிட்லா முட் முடிச்சிட்டு கூடோ நீ ஆமா ஒன் எயிட்டி மினிட்ஸ் டோட்டலா முடிஞ்சாதா சிஸ்
ஓஹோ சேரி சேரி
ம் சிஸ்
நானு அந்த மார்ச் வாய்சுல அப்டியேதா இருக்கேன் நேத்து ஒன்னுமே போட்ல நோமோவு போடல ஒன்னும் மொதல்ல வர்க் இல்ல இல்ல இன்ட்டு இருந்துச்சி இப்ப இருந்தாலும் போட்றக்கு இதா இருக்கு அதான் ஒரே கடுப் பா இருக் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டே போல இருக்கு
ம்
நீங்க நூமோ போட்றீங்களா
இல்ல சிஸ் நா போடல சிஸ் நா அத மறந்துட்டே இருக்கறதே அது எங்க த்தாதானே பண்ணனும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரு பண்ணவு மாட்றாங்க கடுப்பாவுது
ஆமா க்கும் அதுவு இப்ப தமிழுக்கு மட்டும்தா அவைலபிளா இருக்கு
அதா சிஸ்
அ அப்றோ இந்த மை ஹப்பா அந்த அப்ப பத்தி ஏதோ ஒன்னு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா அதா அந்த எக்ஸ்பர்டைஸு
என்ன ஒர்க் அது
அதே சென்டென்ஸ் ரெக்கார்டிங் தா ஆனா அதுக்கு டார்கெட் வெப்பாங்க இதுக்குள்ள முடிக்கனு அதுக்குள்ள முடிக்
அமௌன்ட் அதிகமா கம்மியா
ரொம்ப கம்மி தா ஃபைவ்ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஹண்ட் சி சென்டன்ஸ்கு டூ பிப்டி த்ரீ ஃப்டியோ என்னமோ
ஒரு சென்டன்ஸ் எத்தன லைனு
அது அது நாக் தெரியல அது நா ஒர்க்கே பண்ணலையே
ம்
அதுல எனக்கு ரொம்ப கம்மி மாரிதா தெரிஞ்சி அதுல டார்கெட்லா இருந்துச்சி
அப் ஓபன் பண்ணி சையனப்லாம் பண்டிங்களா
ஆமா அவங்க அந்த இது அசைன் பண்ண மட்டும் தா நம்மளுக்கு ஒர்க் வரும்
ஓ
நா அந்த டைம்ல வெளியே போயிருந்தே ஸ்கூலுக்கு போயிருந்தே புக்ஸ் எல்லா வாங்கறக் ஆ
நீங்க எனக்கு அனுப்பி உடுங்க நீங்க எனக்கு அந்த லிங்க அனுப்பி விடுங்க சிஸ் நா ட்ரை பண்ணி பாக்க ம் ஆமா நேத் என்ன புக் எல்லா வாங்கனீங்களா
இல்ல அது கொழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு புக் வாங்கலாம் போயிருந்தே
ஓ
க்கு
சேரி சேரி சிஸ்
ம் உங்க கொழந்த தா இன்னு ஸ்கூல் போறக்கு இன்னு ரெண்டு வருஷ்
ஆமா அது வரைக்கு நம்மளால எவ்ளோ யேன் பண்ண முடியுமோ எதுனா பண்ண வேண்டிதா அதுதா இருக் நல்லா தா இருக் கொஞ்சோ நல்லா பண்றாங்க எல்லாரு இந்த ஒர்க்கு அது கூட தூக்கோ வந்துட்து சிஸ் நல்லா படுத்து படுத்து தூங்கி கெடக்குற இங்க வந்தாலே எந்த வேலையு கால்ல ஒம்போது மணிகிஞ்ச ஏன்து கால்ல பத்து பதினோரு மணி சாப்டுவோ கால்ல சாப்பாடே என்னா சாப்டுந்தனா அத பொரிகி சாப்ட்டு நல்லா பத்து தூங்கிட்டு நா கொழந்தைய பாக்கவு மாட்டே சிஸ் எங்க வீட்ல வந்துட்டாலே அவுங்கதா எல்லாமே
யாரு ஒங்க தங்கச்சியே ஃபுல்லா பாத்துக்குவாங்களா இல்ல உங்
எங் தங்கச்சிதா எங்கம்மா வேலைக் போயிருவாங்க எந் தங்கச்சிதா எல்லா பாத்துப்பா அவளுக்கு டிரஸ் கிளிப் பட்டி ஊட்டிவுட்றதலந்து சாப்பாடு ஊட்டிவுட்றதலந்து பால் போட்றதலந்து எல்லாமே
எல்லாருமே அப்டிதா நானும் அப்டிதா என்னோட அக்காவு கொழந்தையு எங்க வீட்லதா ஃபுல்லா வளந்தாங்க நம்ளுக்கு அந்த டைம்ல நம்ளுக் கு கொழந்தருக்காது அது இந்த மாறி கொழந்தைய பாக்கும் போது நம்ளுக்கு ரொம்ப ஆசையாருக்கு அதனால ஃபுல்லா நம்மளேதா வச்சுப்போ நம்ம கூட எப்போமே ரெகுலருக்கான நம்மளுக்கு கொஞ்ச கடுப்பாவு யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கனா கொஞ்ச ஃப்ரீயாருக்கு அப்
ஆமா ஆனாலு எல்லார் கிட்டயு உட்றதகு மனசு வராது சிஸ்
அப்டி வராது நம்மளுக்கு ஒருத்தானவங்க நம்ம ரத்த சொந்த நம்ம அப்பா அம்மா அந்த மாறிதா வரு எல்லாத்துக்கிட்டியு குடுத்தற மாட்டோ
ஆமா
தி நம்பி குடுக்கவும் முடியாது ரொம்ப நல்லா பாத்திருக்கே பாத்துக்கறவங்களுக்கு மட்டுந்தா குடுக்க முடியு
தங்கச்சி வெவ்வே ஏ வீட்டுக்கு வந்தாலே ஏன்ட வரவே மாட் ட்டா என்ன கண்டுக்கோட மாட்டா நானு தூங்கமாட் ஆமா இப்ப நா கூப்புர்றே ஏன்ட்ட வுட்டுப் போறா அழுவ்றா
அதுகித்த எல்லார் வீட்லியு அப் ப்புடிதா இந்த என்னோட அக்கா பொண்ணு ஃபுல்லா எங்கிட்டியேதா வளந்தா இப்ப அவ காலேஜுகே போயிட்டா
உம் உம்
என்ன அது கொஞ்ச ஏஜ் வரைக்கு அப் அப்ற கொஞ்ச பெருசாயிட்டாங்கனா அப்ற ஒங்க தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிரு பின்ன அவுங்ளுக் கொழந்த வரு அதுக்கப்ற பாக்றக்கு கொஞ்ச கடுப்பாருக்கு இப்ப வந்து எப்பாவது வராதுனால பாக்குறது ஒன்னுந் தெரியாது தொடர் ச்சியா நம்மகிட்டே இருந்து பாக்கும் போதுதா கடுப்பாகற மாறி இருக்கு கொஞ்ச நம்மளுக்கு தொடர்ந்ச்சு சியா அந்த வந்து வேலைகள்லா செய் செய்யலே சலிப்பா இருக்கிற மாறி இருக்கு யாராச்சு வந்து கொஞ்ச பண்ணாங்கனா கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு மைண்ட் ரிலேக்ஸா
ஆமா
உம் அப்றம்
அதா சே செமே எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணிருக்காரு எங்க வீட்டுக்காரு ஃபோன் பண்ணி வர்ல வீட்டுக்கு ஏ இன்னு வர்ல அப்டி அப்டே கேட்குவே போல
ஓ உங்க அப்பா அவுங்க வீட்டுக்கு ஏ இன்னு வர்
அ ஆ எங்க வீட்டுகாரு எங்க அப்பா ஃபோனு க்கு ஃபோன் பண்ணி நானா வன்டல்ல எங் வீட்டுக்கு முன்னாடி முன்த்தா நேத்து கெளம்பி இங்க வன்ட்டே
ஓ கோச்சுட்டு வன்ட்டீங்ளா இல்ல அவுங்க வந்து விட்டாங்ளா
நானேதா கோச்சிட்டு வன்ட்ட சிஸ்
ஓ உம்
அ அவரு என்ன பண்ணாரு எங்க அப்பாவுக்கு டெய்லியு ஃபோன் பண்ணி ஏ இன்னு வரல அது எப்படி போச்சோ அப்டே சொல்லுங்க நாளா வந்து கூப்ட் வரமாட்ட அப்டின்னு சொல் போல ங்க பங்க்ஷன் போணு வர சொல்லுங்க கெளம்பி அப்டின்னாரு நல்ல ப்பா நா வேல செய்றப்பா நா வேல உட்டு வரதுக்கே அவரு மணிக்குல்லா வந்துருவாரு நீ இதுபோல சொல்றிபா இப்ப நீ மூணு மணிக்கு வந்தன கூட்னு வந்து வுட சொல்லுவாறு நீ ஆறு மணி ஏழ் ஆய்டு நா வீட்டுக்கு போய்டு சொல்லுவாறு வந்து கூட்டு போ
ஓ சேரி சேரி எப்டியோ அவரு வந்துருவாரு
ம் வராரு வரல எனக்கு வந்தாலு பிரச்சன இல்ல வரல்லனாலு பிரச்சன இல்ல வந்தா போ போரோ வர்லனா நா பாட்டு ஜாலியா எங்க வீட்ல நல்லா சாப்ட்டு பத்துப்ப
பாவு உங்க ஹஸ்பண்ட்டு
நா என்ன பொஷ் பண்ண முடியு சிஸ் நா ஒன் வீக்கா சொல்லிட்டு இருக்க ரெடி பண்ணித்தாங்க ரெடி பண்ணி தாங்காய் அவரு காதுலயே போட்டு க்காம அவுருவ வேலையில இருக்காரு உஹும் குக்கிங் பண்றதுக்கான திங்ஸ்ஸல்லா ரெடி பண்ணி தர சொன்ன
ஓ தனியா பண்றது
உம் கிட்ட தட்ட ஒன் வீக்கா டெய்லி கால்ல ஷிப்ட்டுக்கு போறாரு சிஸ் மூணு மணிக்கு வராரு சிஸ் மூணு மணிக்கு வரப்ப எதனா வாங்கிட்டு வருவாரு ஹோட்டல இல்னா கீழ ந்து அவுங்க அம்மா கிட்ட இருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து தரா டென்ஷ்ன்னா வரு ரிலாக்ஸ் பண்லா ரெண்டு நாளா ரிலாக்ஸ் பண்லா அஞ்சு நாளு அ போன ஃப்ரைடே பர்டே முஞ்சுது நா சனிக்கெழமயே நா செம்மயா குக் பண்ணிர அதுக்கு ஏதாச்சு ரெடி பண்ணி தரனு எதுமே ரெடி பண்ணல சனிக்கெழம கொச்சு போய்ட்டு திங்ககெழம ச்ச நாய்த்து கெழம போச்சு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் தா நா கெளம்பி வன்ட்ட எ
டைமிங் முடிஞ்சிருச்சு போல லெவன் லெவன் மினிட்ஸ் ஆகுது போல
ஆமா சிஸ் டொல் மினிட்ஸ் வரைக்கு பேசலா இப்ப நமக்கு இதெல்லா கால்குலேட் ஆகு சேரி நம்ப ம் உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்சி அ அ தன் நம்ம அடுத்த சன் ச சந்திக்கலாம் அடுத்த சந்திப்ல சந்திக்லாம்
ஓகே அப்ப வந்து மீதி கதைய பேசலா அ ஓகே சிஸ்டர்
சரி உம்
நீங்க கட் பண்ணுவீங்ளா
ஆ நா கட் பண்ணிர சிஸ்